ஆ இது சிக்னல் உள்ள எடமா பாத்து பேசுங்களா வேஸ்ட்டா போகுதுல கால் பேசுறது
ஆ சார் கொஞ்சோ வெளிய வந்துடுவோ நா படுத்திருந்த அதா
அதுதா அதா சிக்னல் இல்லாமதா கட்டாயிட்டு நம்ம பேசுறதே அப்புறோ வேஸ்ட்டு
ஆமா மேடம் சேர் சேரி
என்ன செஞ்சீங்க பிரியாணியா இல்ல கிரேவியா
ஏ கிரேவிதா பொளவுசு வெச்சு கிரேவிதா
ஆ செரி செரி எப்புடி செய்வீங்க பொளவு சாதம்னு சொல்றீங்களே அது
அது நாங்க இந்த மாரி இந்த பட்ட பிரியாணி செய்வோம்ல இஞ்சி பூண்டு வெங்காயோ
ஆ
அப்புறோ கொஞ்சோ பட்ட கிராமு அதலா மசாலா ரெடி பண்ட்டு
ஆ
நெய்யி புதினா அதுல்லா சேத்துப்போ
ஓகே ஓகே ஆ
ஆ நம்ம சிக்கன் பிரியாணிக்கு எப்டி செய்ர ஆ தேங்கா பால் தேங்கா பால்த்த தண்ணிதா அந்த அரிசி தண்ணி ஊத்திருங்க மேடம்
ஆ செரி செரி சும்மா சிஸ்டர்னே கூப்புடுங்க நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம்ல ஏ நீங்க டல்லா பேசுறீங்க
இதுல இப்ப படுத்து ஏன்ச்ச நேத்தி ஒடம்பு சரில்ல சரிய கால் பண்ண முடில
நானு மூண் நாளா எனக்கு ஒடம்பு முடியல நா ஆராகிட்டயுமே பேசவே இல்ல எல்லாருமே முடிச்சுட்டாங்க நம்ம தா பேலன்ஸ் இருக்கோனு நெனைக்கிற
ஆமா ஆமா
அதனாலதா சரி இன்னு சண்டே வரைக்கு தா அதுக்குள்ள எல்லாத்தையு முடிக்கணு
ஆமா
ஆ அதுதா ஆ சரி பசங்க வந்துட்டாங்களா சாப்
த ஆமா மதியமே காலைலே குடுத்துவ லன்ச்சு குடுத்துட்ட
இதுதா செஞ்சு கொடுத்தீங்களா புலவு சாதோ சிக்கன் கிரேவி செஞ்சு கால்லே குடுத்துட்டிங்களா நம்ம லஞ்சிக்கு
ஆமா காலையில கேட்டாப்ல்ல தம்பி சேரின்னு கொஞ்ச முட்டு சிக்கன்
போலாம்மா ஸ்கூலுக்கு
ஆ எடுத்துட்டு போலா அவனுக்கு மட்டு கொஞ்சமா வச்சு குடுத்தோ சிக்கன் சும்மா ஒரு மூணு பீஸ்சு ஃப்ரை பண்ணி குடுத்துட்டோ ரைஸ் அப்டே குடுத்துட்டோ அவ்ளோதா
சரி சரி சரி இப்ப வந்து சாப்ட்டாங்களா சாப்புடுவாங்களா மாட்டாங்களா
ஆ சாப்டுவாங்க கொஞ்ச லேட் ஆவு ஸ்நாக்ஸ் சாப்டுங்க அதனால நைட்டு மட்டு கொஞ் சிக் கன் ஃரிட்ஜில்ல எடுத்துச்சுவச்சுருக்க அப்போ வந்தோனே கொஞ்ச சுடுபண்ணி ப்ரை பண்ணி குடுத்துருவ
ஆ சேரி சேரி அதாவது வந்து சமைக்காம எடுத் து வச்சிருக்கிங்க
ஆமா ஆமா ஆமா பொறிக்காம எடுத்து வச்சன் மசாலா பெசஞ்சு எடுத்து வச்சிருக்க
ஆ சிக்ஸ்டி ஃபை் மாரியா
ஆமா அது கொஞ்சோ அது கொஞ்ச வச்சிருக்க இந்த கிரேவியு கொஞ்ச வச்சிருக்க ஆனா கொஞ்ச தம்பி மட்டு கொஞ்ச சிக்கன் சிக்ஸிடிஃபை கேப்பாப்ல்ல
அதேதா அதா பசங்களுக்கு தா ரொம்ப புடிக்குது ஆம்பள பசங்க அது ரொம்ப புடிக்குது
ஆ நம்ம சும்மா கொழும்பு மட்டு ஊத் ஊத்திக்குவோ இதுங்களுக்கு மட்டுபத்துஒரு பத்து பீஸ் எடுத்து மசால் தடவி வச்சுருவ
சேரி சேரி டியூஷன் படிக்கிறாங்களா
டியூஷன்ல நாதா சொல்லி குடுக்குற பாப்பா மட்டு தா டியூஷன் போறா ஏ நைன்த்து படிக்கிறா
ஆ
டியூஷன் போறாப்ல எ தம்பிக்கு நா சொல்லி குடுத்துருவ ரெண்டு பேர் சேந்து உக்காந்தா ஒரே அடம் பண்ணுதுங்க
ஆமா படிக்காதுங்க
படிக்காதுங்க அது வேற பசங்க கூட உக்காரச்சுக்லா சேந்து
ஆமா நம்ம பசங்களுக்கு சொல்லி தரதுதா ரொம்ப கஷ்டமே அது டியூஷன் சேர்க்கன்னுன்
மூணாவது பாரு பக்கத்து வீட்டு பொண்ணுவந்து எங்கிட்டதா என்ட்ட தா படிக்கு அது கொஞ்ச அழக படிக்கு சொல்றதுலா கேட்கு
அதுதா மத்த பசங்கனா பயப்படுங்க நம்ம பசங்க பயப்படாதுங்க டியூஷன் எல்லா சேக்கணு
ஆ கரக்டா சொல்லீங் ஆ மெட்ரிகுலேஷன்த ஏ ஆர் மெட்ரிகுலேஷன்
சேரி சேரி சேரி அப்றோ நைட் வீட்டு வேலையு கெடையாது இப்பதுல ரைஸ் இருக்கு சபீனா போமா இருக்குமா காலையில செஞ்சன்னு சொன்னீங்களா தேங்காபால் ஊத்தி
டோ கொஞ்சோண்டு ஒரு மூணு டம்பர் தா செய்வ எங்களுக்கு அவ்ளவா சாப்ட மாட்டோ ஆனா
ஆ அதா கேட்ட கிரேவி மாரி மட்டு வச்சு பசங்களுக்கு மட்டு புலவு சாதமா செஞ்சு குடுத்
ஆமா மீது நாங்க மீதம் பேர் ஒயிட் ரைஸ் நாங்க கொஞ்சோ வடிச்சுக்கோ
ஆ அதா நல்லது சேரி சேரி அதா கேட்டே காலையிலயே செஞ்சேன்னு சொன்னிங்களா தேங்காய் பால் வேற போட்டிருக்கீங்க எங்க வீட்லயு எங்க அம்மா அப்டிதா செய்வாங்க அதா வந்து கீ ரைஸ் மாரி சிக்கன் போட்டு செஞ்சீங்களா நீங்க
சிக்கன் எல்லா போடல
அதாவது ஆ சேரி சேரி வா அதாவது புலவு சாதம் வந் து எனா அது வந்து இது செய்வாங்க என்னாது சிக்கன் புலாவ்னு செய்வாங்க தெரியுமா அது மாதிரி நீங்க செஞ்சுங்ளேனு நினைச்சே அதாவது வந் து நீங்க சொல்ற மாதிரியேதா ஆனா சிக்கன் எக்ஸ்ட்ரா போட்டுப்பாங்க ஆ மெளகாத்தூள் எல்லா போடாம கரம் மசாலா மட்டும் போட்டு செய்வாங்க பிளைன்னா செய்யிற மாரி இருக்கு ரொம்ப ஒரப்பு இருக்காது அது நீங்க வந்து வெறும் புழவு சாதம் வெஜிட வெஜிடபிள்
நம்ம காலையில டக்குன்னு அதானே செய்ய முடியு ஆ சும்மா இஞ்சி பூண்டு மட்டு ரெடி பண்ணி வச் சிப்போ நைட்டு காலைய எந்தச்சோனா கொஞ்சோ வெங்காயோ இப்ப புதினா இஞ்சி போட்டு அப்டியே போட்டு அப்டியே தம் பண்ண வேண்டியது தா அவ்ளதா
சேரி சேரி சேரி தோ
நைட் ரெடி பண்ணாதா காலைல ஈஸியா இருக்கு என்னனா
ஆமா கஷ்டோதா கஷ்டோதா எப்டி வேன்ல போறாங்களா நடந்து போற தூரம்தானா
இல்ல எங்க எ வீட்டுக்காரருங்க அப்ப வேலைக்கு போம்போது அப்டியே விட்டு போவாங்க
அப்டியே விட்டுட்டு போயிடுவாங்க நல்லது நல்லது சாயந்தரத்துக்கு
சாயங்காலம் இப்ப அவங்களுக்கு லஞ்சு மதியானமே கொடுத்துருவே
ஆ
இப்ப வருவாங்க நால்ரைக்கு எல்லாரு பசங்கள அழச்சுடு வந்துருவாங்க
ஆ அவுங் அவங்களுக்கு ஓர்க் நால்ரைக்கெல்லா முடிஞ்சு ருமா
ஆ ஆமா இல்ல ஒர்க்க இருக்கு டைம் நைட் வரைக்கு உண்டு
வுட்டுட்டு வந்து வுட்டுட்டு போயிடுவாங்களா ஆமா அப்றம் நம்ம வேன் பீஸ் அதெல்லா பாத்தா இன்னு கஷ் டமா இருக்கு பக்கத்துல இருக்கிறதால அவங்க அழச்சிட்டு வந்து விட்டுறாங்க ம் சைக்கிள் எல்லா அலோ பண்ணுவீங்களா வெளில சைக்கிள்ல போவாங்களா நயன் துன்னு சொன்னீங்களே தம்பி அதா கேக்குறே
இல்ல இல்ல ப்பா பாப்பாதா நைன்து சைக்கிள் எல்லா போ மாட்டா ஆனா சைக்கிள ஓட் ட தெரியு நாங்க எங்களுக்கு இன்னு பயமா இருக்கு அவ வளர்ந்துட்டா அதாவது ஏஜ் அட்டன் பண்ணிடு பயக்கறோ நாங்களே அது
ஆ ஏஜ் அட்டர்ன் பண்ணட்டாங்களா
ஆ ஆ இதுல்லா ச ஆட்டோரங்க கேக்குறாங்க நாங்க அழைச்சிட்டு போகோனு கேக்குறாங்க ஆட்டோரங்க என்னா எனக்கு நம்பிக்கையே வர மாட்டது ஆட்டோகரவங்க கூட அனுப்பவே
பயமா இப்ப நெறைய அப்டித்தானே சூழ்நல்ல அப்டி இருக்கு நமக்கு பயப்படுற மாரி சே ப்பா இருக்கிறது தா நமக்கு யேசனையா இருக்கு
ஆமா இப்ப நியூஸ் எல்லா பாத்தாங்க ரொம்ப பயமா இருக்கு
பயமா இருக்கு இல்ல இல்ல அதுக்குன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு நம்மளு புள்ளைங்களையு பயமுடுத்தக் கூடாது ஐயோ நீங்க சேஃப்டியு எப்டி வளர்க்கணுமோ அப்டியே சொல்லி கொடுக்கணு தைரியமா ம் தைரியமா இருக்கிற மாரி சொல்லி கொடுங்க
க்கு ஆட்டோல்லா சரிவராதுனு இப்பயே பழக்கப்படுத்திடோ
கரெக்டு தா நீங்க இல்ல நமக்கு வாய்ப்பு இருக்கு போது நீங்க நேர்லயே அழைச்சிட்டு போறது நல்லதுதா இதுக்கு அதே மாரி நம்ம கையிலேயே வச்சிருந்தாலும் பிள்ளைங்களுக்கு தைரியோ வராது இவ தைரியோ வர மாதிரி சில விஷயங்கள்மே பண்ண விடுங்க நாளைக்கு நம்ம எப்பவுமே பின்னாடியே போக முடியாதுல்ல காலேஜ்லாம் எப்டி இருக்கும் தெரியல காலேஜ் எல்லாம் தூரமா பக்கமா எப்டி இருக்கு
காலேஜ்லாம் ரொம்ப தூரோம் எனக்கே அந்த நீட் எக்ஸாம் எல்லாம் சில பேரு இது மாதிரி சே எங் தென்ன் ரிலேஷன் ஒருத்தங்க நீட் எக்ஸ் பாருங்க திருச்சிக்கு ஒன் இயருக்கு எப்டி நம்ம அ இந்தா பேசுவாங்ளே ஹாஸ்டல்ல ஹாஸ்டல் விடுவாங்கள ஹாஸ்டல் அந்த மாதிரி பீஸ் கிட்ட விட்டுட்டு வந்துட்டு நீங்க எங்க தெரிஞ்ச மேம் அழுவுறாங்க
அ
ஏ ஒன் இயருக்கு பாக்க முடியாது ஃபோன் தா பேசலா
அது ரொம்ப கஷ்டோல்ல அது வந்து அப்டி ஒன்னும் அந்த படிவு படிச்சு அவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த மாரி பி ஏ டாக்டர் படிக்கணும்னு ல்லி
அ இன்டரஸியாங்க மேம் சொன்னாங்க ஒருத்தங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க ஆனா அந்த மாரி சூழல் வந்தா நீங்க ஃபேஸ் பண்ண கத்துக்கணும் நீங்க சொல்ற மாதிரி கரக்ட் தா
கரக்ட் அதுதா சொல்ல நம்ம இப்ப நீங்க இப்ப வரைக்கும் வந்து உங்க ஹஸ்பண்டே கொண்டு போய் வுட் வட்டுட்டு வராங்கனு சொல்றீங்கல்ல இவுங்களுக்கு வந்து தனியா போறதுக்கு வரதுக்கு நம்ம என்னா நாளக்கி ப்யூச்சர்ல உங்களுக்கு என்ன மாரி வேல இருக் க போது என்ன மாரி அம்பிஷன் இருக்கு அதுக்தகுந்த மாரிதா நம்ம உடணு
ஆ ஆமா அதேயு யோசிக்க வேண்டியதா இருக்கு
உம்
ஆனா இன்னக்கி சொன்னதுல இருந்து இன்னக்கி மேம் சொல்றத வந்து நானு யோசன பண்ணே நம்ம நீங்க சொல்ற மாரி நம்மளே கை பழக்கமா வச்சுக்க கூடாது பாப்போம் நம்பளா கொண்டு வந்தோ பாய் சேஃப்டியாவும் இருக்கணும் அதே மாதிரி நல்ல ட்ரைனிங்கும் குடுக்கணும்
இப்பயே ரொம்ப கட் கண்ட்ரோல் வச்சு ரொம்ப நம்மல ஃப்ரீடம் குடுக்கு போது அதுவும் அதுங்களுக்கு தப்பா ஒரு பயம் இல்லாம ஒரு சூழ்நில ஃப்ரீடம் குடுத்தனே அது எப்டி நம்ம ஹேண்டில் பண்ணும்னு தெரியாம பன்னிடுவாங்க கொஞ்சோ விட்டு புடிக்கிற மாரி நீங்க சமயத்துல இப்ப உங்க ஹஸ்பண்டால அழச்சிட்டு போக முடியாட்டி பக்கத்துல உள்ள பொண்ணுங்கல்லா பா இருக்காங்கன்னா அவுங்க கூட ஒரு நாள் அனுப்பி விட்டு பாருங்க எப்ப பாத்தாலும் போக கூடாதுன்னு சொல்லிடுங்க எப்பயாவது முடியாதப்ப ஒரு மாரி சூழ்நெல வந்துச்சுன்னா அவுங்கள அனுப்பி விட்டு பாருங்க அத மாரி கஷ்டோதாங்க என்னமோ தெரியல இந்த மாரிலா நா நியூஸ் பாக்கபோது நம்ம எவ்ளோ சேஃப்டியா இருந்தாலு பயமா தா இருக்கு
பயமா தா இருக்கு பேச உங்கிட்ட பேசுரேந்தவர பாதி தைரியம் இருக்கா
மனசுக்குள்ள அதேதா அதேதா நா அவுங்க சொல்லு போது கேக்குறதுக்கு நல்லாதா இருக்கு ஆனா பயமா இருக்கு புரியுது சா என்ன பண்றது நம்ம இப்ப ஆம்பள பசங்களா இருந்தாலு பொம்பள பசங்க ரெண்டு பிள்ளங்களயும் நல்ல விதமா வளக்கணு ஏன்னா சொல்லுவாங்கள பொம்பள பசங்க பயப்படுறாங்கன்னா ஆம்பள பசங்க வளக்கறவங்க இன்னு பயந்து வளக்கணு ஏன்னா அந்த பிள்ளயால யாருக்கு தொல்ல வர கூடாது யாரும் கஷ்டபட்றகூடாதுன்னு சொல்லி வளக்கணு ஒன்னு உண்ணங்களயு வந்து தைரியமா வெள்ல இருக்கணு அதே மாரி ஏமாந்திரக்க கூடாதுன்னா அதையு சொல்லி வளக்கணு எப்பா எவ்ளோ கஷ்டோ உம் அதனால பொம்பல பசங்க கூட கரெக்டா சொல்றீங்க அதுதா காலயில
இப்ப நீ உங்கள்ட்ட பேசலன்னா இந்த அளவுக்கு அஞ்சு நிமிஷோ பசங்கள்ட்ட பேச முடிலபா
மேம் நா இதுவே வந்து எதுக்கு பேசுறோ நமக் இப்ப தெரியூ இல்லைனா அது கூட பேசிக்கிறதுக் நேரோ கெடையாது
வெளியில சிச்சுவேஷன் பாத்துட்டு நம்ம புரியுது
ஆமா சூழ்நிலைக்காக பேசுறோ
பேசுனா
பா என்ன பண்றது பாப்போ சேரி பசங்ள பத்ரமா வச்சிக்குங்க நா பத்ரமா ர அதே மாரி தைரியமாவு வளத்துவுடுங்க என்னாதா நம்ம சேஃப்டியா பண்ணிட்ருந்தாலு தைரியமு உங்களுக்கு வரணு எங்கப் போனாலு எதையு பேஸ் பண்ணு
ஆ பாப்பாவா அன் என் என்ன ட்ட போல்டா இருக்கா ஸ்கூல்ல போனா ரொம்ப கொயட்டா இருக்கன் சொல்றாங்க எல்லாரு தா ஏ ப பையன அப்டிதா சொல்றாங்க பைய ஒரு பைய அடிச்ட்டேன் என்ட வந்து சொல்றா ஏடா ஏ
அதுதா சொன்ன பசங்க வந்து நீங்க நம்மகிட்ட இருக்ற மாரி பிள்ளைங்க வெளில இருக்குன் நெனைக் கவே கூடாது அப்டியே ஆப்போசிட்டா இருப்பாங்க நம்மகிட்ட நம்மகிட்ட அமைதியா இருக்ற பிள்ளைங்க வெளில நல்லா ஃப்ரீடமா இருக்குங்க நம்ம கிட்ட நல்லா ஃபிஃப் ஃப்ரீயா இருக்ற பசங்க வெளில பயந்தாங்குழி போல இருக்குங்க நம்ம அத வந்து எ மறஞ்சிருந்து நம்ம பாத்தாதா இப்ப ஏ பையனே ரொம்ப வீட்ல ரொம்ப இதா இருப்பா வாலா ஸ்கூல்ல போய் பாத்தா அப்டியே அமைதியா உங்காந்துருக்ற மாரி இருக் அந்து அதா புள்ளங்களுக்கு உம் கஷ்டோ நம்ம எப்டி சஜ் பண்ணம்
ஆ ஒரு பைய பை அப் பைய கையில லைட்டா கீறிவுட்டுட்டா பாத்ரூம்ல அத அவரு சொல்லவே இல்ல மிஸ்ஸுட்டயே சொல்லிருக்கலாம்ல இந்த இந்த மாரி பைய பண்ணான் சொல்லலாம்ல அத பாத்தா சொல்ல பயந்துட்டு சொல்லாம இங்க வீட்ல வந்து சொல்றா அப்றோ மிஸ்ட்ட போய் கேட்டே மிஸ்ஸு சொல்றா ஏ தம்பி ஏன்ட்ட சொன்னா என்னன் கேக்குறா அப்பறமா யோசிக்கிறா
சோழி இதெல்லா நம்ம நானு இப்பலா சொல்லி குடுக்கறது வீட்ல அந்த மாரி நம்ம திங்ஸ வந்து யாரு எடுத்தா இல்லன்னா மிஸ்ஸுட்ட போய் கேக்கணு மத்த திங்ஸு கீழ கெடந்துச்சுனா அத அவங்கள்ட குடுத் துனு நம்ம எடுத்து வைக்க கூடாது எப்டி சொல்லி குடுத்தாலு அந்த புள்ளைங்க அங்க இருக்க சூழ்நிலைக் தகுந்தமாரி இப்டி டக் குனு மாறிடுதுங்க நம்ம சொல்லிகுடுக்கற்து மைண்ட்ல இருக்க மாட்டேங்குது ம்
ஆ அது வேற மாரி இருக்குங்க ஆனா அது நீ சொ சொல்ல போனா நமக்குதா இன்னு நம்பிக்க வரமாட்டேங்கிது பசங்களே நமக்கு
என்னமோ நமக்கு வந்து நமக்கு தைரியோ இப்ப இனிமே வேணு பசங்களுக்கு தைரியோ குடுக்குறமே நம்மளு எல்லாத்தையு ஃபேஸ் பண்ண பசங்கள வளக்கறதுக்கு நமக்கு அப்பலா ஈஸியா வளக்
நிச்சயோ வளத்துறாங்க அப்பலா கண்டிக்கவே மாட்டாங்க புள்ளைங்கள அது நல்லா வளருங்க ஜாலியா இருக்குங்க ஃப்ரீயாக இருக்குங்க நல்லா பேசுங்க இப்பயு பேசு பேசதே தெரிய மாட்டேது இப்ப
ம் ம வெளில நடக்குற தப்பெல்லா நெனச்சி நெனச்சி நம்ம புள்ளைங்கள போட்டு கண்ட்ரோல் பண்றோமா அத் துவே அதுங்கள் தப்பா வளரறதுக் காரணமா போயிடுது ம் இதா போயிடுது ம் உ சரிங்க சிஸ்டர் நாங் இந்த மீன் கொழம்பு சொன்னல மீன் கொ
ம் ஓகே ஓகே
தம்பி வர டைம் ஆயிட்ச்சி நம்ப இன்னொரு கால் பேசலா நீங்க அப்பறமா பண்ணுங்க
ஆ எயிட் ஓ கிளாக் கால் பண்றே ஓகே ஆ தேங்க்ஸ்
ஆ ச